ஹலோ வணக்க வணக்கங்க ம் வணக்கங்க ஆ நல்லா இருக்கறோ நீங்க எப்படி இருக்கறீங்க
உங்க ஆ நல்லாயிருக்கே தோழி உங்க குடும்பத்துல எல்லாரு எப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லா இருக்கறாங்க
ஓகே தோழி இன்னிக்கென்ன சமையல் பண்ணீங்க இன்னிக்கு சண்டே
இன்னிக்கு சண்டே சிக்கன் பிரியாணி பன்னோ சிக்கன் பரி பிரியாணி பண்ணி ட்டு எஃகு ஃப்ரை
ம்
எக்கு ஃப்ரை பண்ணி ரசோ வெச்சிருந்த நீங்க என்ன செஞ்சீங்க
நாங்க வந்து இன்னிக்கு போடி கிரேவி பண்ணீட்டு மட்டன் தொக்கு பண்ணே தோழி
நைட்டுக்கு என்ன சமையலு
இரவு அந்த குழம்பே இருக்கு
ம்
அ தோச ஊத்திக்கலாமா இல்ல இட்லி ஊத்திக்கலாமான்னு யோஸ்சிட்ருங்க தோழி தோசனா நின்னு ஊத்துணு டயர்டா இருக்கு இட்லினா ஊத்தி வெச்சோனா வெந்துரு அதனால வேல எப்படிலா ஈஸியா பண்லான்னு யோசிக்கற தோழி
அதலா அவ்ளதா பொம்பளைங்களா இருந்தாவே எது ஈஸியா இருக்குதுன் தா பாப்போ
இல்ல தோழி நைட் டைம்ல நின்னு தோச ஊத்தணுன் நெனச்சுக்கோங்கலே அவ்ளோ அனலா இருக் ஒக்காந்த கிச்சன்ல புல்லா குளிச்சிட்டு அப்டே சுத்த மா நனஞ்சிடுவோ வேர்வையில செரி எதுக்கு அந்த ரிஸ்க்கு அதனால இட்லி ஊத்திர்லா ஏன்னா மதியோ சமைக்கும் போதுதா அவ்ளோ அனலா இருக்கு கஷ்டமா இருக்கு
நைட்லயு தா ஆவே வே இதுவா இருக்கு
ஆ நா நல்லா இருக்கே தோழி அப்றோ செஞ்சுட்டு கச கசனு தூங்றதுக்கு மறுபடியு குளிக்கணு அதனால வேண்டா அப்டின் முடிவு பண்ணிட்டே இட்லி ஊத்திட்லா அப்டின் முடிவு பண்ட்டே தோழி ஏனா அந்த கொழம்புக்கு இட்லியு நல்லா இருக்கு
எப்டி செய்வீங்க நீங்க போட்டி கொழம்பு
போட்டி கொழம்பு வந்து கத்திரிக்கா கடல பருப்பு வெங்காயோ தக்காளி பச் பச்ச மொளகா நா வீட்ல அரச்சிருக்கே மெளகாத்தூளு மஞ்சாத்தூளு சோம்பு கருவேப்ல கொத் கொத்தமல்லி எல்லா ஒரே கால குக்கர்ல போட்டு இந்த போட்டிய கழுவி அதுக்குள்ள போட்டு ஒர் ரெண்டு ஸ்பூன் எண்ண ஊத்தி அது முழுகுற அளவுக்கு தண்ணி ஊத்தி ஒரு நாலு விசிலு இல்ல அஞ்சு விசில் வச்ருவே தோழி
ம்ம் உங்ளுக்கு போட்டி கிளீன் பண்ணியே கெடைக்குமா க்ளீன் பண்ணியா குடுத்துறாங்ளா கடைல
க்ளீன் பண்ணியு கெடைக்கு க்ளீன் பண்ணாமயு கெடைக்கு ரெண்டுமே கெடைக்குந்தோழி
பக்கோல்லா க்ளீன் பண்ணி குடுக்க மாட்டாங்க அப்டியேதா குடுத்துருவாங்கோ அப்டியேதா குடுத் குத்துருவாங்கோ அது க்ளீன் பண்ண கஷ்டமாயிட்டே நாங்க வாங்கினு வரதுல்ல
ஏ தோழி அது ரொம்ப ஈஸி தான தோழி
உங்ளுக்கு அது கிளீன் பண்ணவே வரதில்ல எப் க்ளீன் பண்ணது இல்லையா
இல்ல தோழி நா என்ன சொல்றேன்னா ஒன்னுத்துல தோழி வாங்கிட்டு வந்த உட்னே உள்ள இருக்கதெல்லா வெளில கொட்டிடுங்க கொட்டிட்டு அந்த தோல அப்டியே மறுபடியு திருப்பி ஒரு குண்டான்ல நல்லா சுடுதண்ணி காய வச்சுட்டு அந்த குண்டான்ல போட்டு மூடி வச்சுருங்க மூடி வச்சுட்டு அப்டியே விட்ருங்க ஒரு அஞ்சு நிமிஷோ உள்ள இருந்து எடுத்தீங்ள அதெல்லா க்ளீன் பண்ணி முடிச்சுடுங்க க்ளீன் பண்ணி முடிச்சி ஒரு கு கட் சின்ன சின்னதா கட் பண்ணி ஒரு குண்டான்ல போட்டு வச்சிடுங்க இந்த தோல் க்ளீன் பண்றது தா நமக்கு கஷ்டமா இருக்கு அது சுடுதண்ல போட்டீங்கள்ள பாதி தோல் வந்துரு இன்னொரு குண்டான்ல இன்னொரு சுடுதண்ணி போட்டீங்கன்னா
ம்
து இது எடுத்து மறுபடியு அதுல போட்டீங்கன்னா போட்டு எடுத்த உடனே கத் கத்தி வச்சு இப்டி சொறன்ட்னீங்கன்னா அப்டியே சூப்பரா வந்துரு
ஆங்லா நாங்க அதனாலதா கஷ்டமா இருக்கோ அதனால்தா செய்றது இல்ல வாங்கினு வரதே இல்ல ஆனா நல்லா இருக்கு அது டேஸ்ட்டு செஞ்சு எங்க அம்மாங்க வீட்ல எல்லா செஞ்சு குடுப்பாங்கோ சாப்டுவோ
இப்ப எங்க அந்த பசங்கல்லா சாப்டுதுங்க சொல்லுங்க அதனால செஞ்சு குடுங்க அது வந்து நல்ல சுடுதண்ல ரெண்டு மூணு வாட்டி போட்டீங்கன்னா அது தோலு அழகா போய்டு உங்ளுக்கு கஷ்டமே இருக்
நீங்க இந்த முற சொல்லியிருக்குறீங்கோ பாக்குறே இந்த முற
அத ரெண்டு மூணு வர நல்லா தண்ணி கொதிக்க வச்சு அந்த தண்ணியில முக்கி எடுத்து அந்த ஸ்பூன போட்டு இப்டி சொரண்ட்னீங்கனாலே அழகா வந்துரு அது மேல இருக் றதெலா
ம்ம் ம்
அ அப்றோ பொறுமையா உக்காஞ்சி கட் பண்ணி எனக்கு ஹாப் அன் அவர் வேல தோழி அது வாங்கிட்டு வந்தா
அ கட் பண்ணிட்டு அப்புறோ அதுங்கெல்லா காரோல்லா போட்டு தாள்ச்சு
ஆ எல்லா அப்டியே வச்சு நாலு விசில் வச்சு வச்டுவே வச்சுட்டு முடி போட்டுட்டு அப்படியே விட்டுருவே அப்புறமேட்டு தாளிப்பு போட்டு அதுல கொட்டி கெளறிடுவே அவ்ளோதா
தம்புல்ஸ்
ஆமா மெளகாத்தூளு‌ பச்ச மொளகா மட்டு கொஞ்சோ அதுலே போட்டு தேவையான அளவு போட்டு கலறி வெச்சுட்னு
கத்திரிக்கால்லா போட்றான்றிங்கோ நா எங்கயு கேள்விப்பட்டது இல்ல
இல்ல தோழி கத்தரிக்கா நம்ம கடல பருப்பு போட்டுதா தோழி செய்வாங்க அந்த கூட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்டே ஃப்ரை பண்ணுவீங்களோ
ஆ வெறு வெறு மாவேதா சாப்ட்டு பழக்கோ எங்களுக்கு
ஆ நீங்க தொக்கு பண்ணி சாப்டுவீங்க போல இருக்கு அப்டே ஃப்ரை பண்ணி சாப்டுவீங்க போல இருக்கு நாங்க வந்து நீங்க கடல பருப்பு கத்திரிக்காலா போட்டு செஞ்சு பாருங்க இன்னு டேஸ்ட்டா இருக்கு
ம் ம் சின்ன வெங்காயோ இதெல்லா போட்ணு
ஆமா வெங்காயோ தக்காளி இப்ப நம்ம பருப்ப எப்டி வேக வெக்கிறோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லா போட்ணு போட்டு நல்லா கலறி நாலு விசில் இல்ல மூணு விசில் வெச்சா போது சூப்பரா வெந்துரு
முறவே செஞ்சு பாக்குறோ அடுத்த சண்டே வாங்கணு
ஓகே தோழி செஞ்சு பாருங்க உங்களுக்கே ஈஸியா இருக்கு எனா அதுதா ஒடம்புக்கு ரொம்ப நல்லது சொல்லுவாங்க வயித்து புண்ணுக்கு நல்லதுன்னுவாங்க
ஆமா ரொம்ப ஒடம்புக்கு நல்லது பசங்களா இப்போ மட்டனே சாப்புட்றது சாப்புட மாட்டேன்றாங்க சிக்கன்தா விரும்பி சாப்பட்றாங்க
ஆமா தோழி சிக்கன் சிக்கன் அதுவு அந்த கடைல விக் க்கிறது
ம் ம் ம் ம் ஆ சாப்பட் மட்டனே அது சாப்பட மாட்டேன்றாங்க அது மென்னாலு அந்த தொக்கு மாரி எந்திருதா பசங்களுக்கு முழுங்க தெரிய மாட்டேங்குது
அதுதா நாங்க மட்டன் கறி வாங்க மாட்டோ தோழி தலகறி காலு போன் போட்டி மண்ணிரலு இந்த மாரிதா வாங்குவோ மட்டன் கறி வாங்க மாட்டோ
ஆஹா
ஆ சிக்கனு சாப்ட மாட்டோ சிக்கனு வாங்க மாட்டோ மத்தபடி கடல் வாழ் உயிரினங்கள் அனைத்து வாங்குவோ ம் நீங்க மீன்லா செய்வீங்களா தொழி
எது
மீன்
ஆ மீன்னலா நாங்க ஃப்ரைதா பண்ணுவோ கொழம்பெல்லா வெச்சா சாப்ட மாட்டாங்க
ஆமா தோழி கொழம்பு வெச்சா ரெண்டு நாளா அத நம்மதா சாப்பட்ணு தொழி அவுங்க சாப்பட மாட்டாங்க
கொழம்பே தொட மாட்டாங்க புளி கொழம்ப அதாவ்து சாப்டவே மாட்டாங்க எங்க வீட்ல
ம் புளி ஊத்தனாலே
ம்
ம் ரசோ வெச்சுட்டு மீன் வறுக்கணு சாம்பார் வெச்சிட்டு மீன் வறுக்கணு அந்த மாரிதா செய்யணு நீங்க இருக்க எடத்துல மீன்லா நல்லா கடைக் குமா தோழி
இல்ல இல்ல மீன் எல்லா கெடைக்றது இல்ல எங்களுக்கு
ஆ ரொம்ப தூறோ
மீ கடைக்காது தூரோந்தா எங்க கிட்டல்லா கடல்லலா இல்ல ஆனாலு மீனு கெடைக்கட்டு வே வெளியில இந்து வந்தாதா மீ இங்கலா கேட்
கோ தோழி வேல எல்லா ஜாஸ்தியா இருக்குமா கம்மியா இருக்
ஜாஸ்தியா இருக்கோ அந்த பக்கோ வச்சதோட விட கொஞ்சோ இது கிலோ முன்னூறு ரூபா நானூறு ரூபா அப்டி இருக்கு
அப்டியா நாங்க ஒரு முன்னூறு ரூபா வச்சா குழம்புக்கு ஒரு மீனு வறுக்கதுக்கு ஒரு மீனு வாங்கிலான் தோழி அப்பறோ யறாவோ இல்ல கடமாவோ எது தேவையோ அதுவு வாங்கிக்கிலா
அப்டி குடுத்தா பரவாயில்ல
ஆ எங்களுக்கு இல்ல எங்களுக்கு மலிவாதா கடைக்கு தோழி ஒரு ரெ வாரத்துல ஒரு ரெண்டு நாள் மார்க்கெட்டுக்கு போனா எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுக்கலா ம் மார்க்கெட் ல எல்லாமே கெடைக்கு கடமா கருவாடு ஏ றா மீனு எல்லா மீனு கடைக்கு
எங்ளுக்கு அதுங்கல்லா கெடைக்கிறதே இல்ல இதா மட்டன்னு இந்த சிக்கன்னு ம் எறால்லா கூட கெடைக்காது இந்த பக்கோ எறாள்றன்னா என்னான்னு கேப்பாங்க
ஆ நாங்க சிக்கனே வாங்க மாட்டோ தோழி எங்ளுக்கு இந்த சிக்கனே பிடிக் காது ஏதாவது ஆ இப்ப குழந்த ஆசைப்படுறா எனக்கு வேணுன் கேக்குறானா அவனுக்கு குடுத்து ரொம்ப நாள் ஆச்சி பு்ரோட்டீன் குடுத்து ரொம்ப நாள் ஆச்சி நனைச்சா கடைல ஒரு நூறோ ஐம்பதோ வாங்கி குடுத்துருவோ அவனுக்கு மட்டு
அந்த சிக்கன் பக்கோடா வி க்கிறாங்கோ அது வா
ஆமா ஆ ஆ அத வாங்கி குடுத்துருவோ தோழி ஏனா செஞ்சா இவங்க இது இல்ல அது இல்ல இது நல்லா இல்ல அது நல்லா இல்ல ஆயிரத்தெட்டு கொற சொல்லுவாங்க தோழி அது நம்ம டெய்லி செஞ்சிருந்தாதா அது பழக்கோ வரு திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் வாங்கிட்டு வந்து குடு த்துட்டு செய்ய சொன்னா எப்டி செய்ய முடியு
செய்ய முடியாது அது எதுதோ போடுறாங்க நம்மள நம்மளுக்கு வரதில்ல
ஆ நம்ம வெறு மொளகாத்தூள் உப்பு இதெல்லா போட்டு செஞ்சா நமக்கு எங்கெந்து வருது சொல்லுங்க அதனால நா கா ஒரு ஐம்பது ரூபா குடுத்து எவ்ளோ வேணுமோ வாங்கிக்கோங்க நூறோ ஐம்பதோ குடுத்து அவனுக்கு வாரத்துல ஒரு நாளோ இல்ல மாசத்துல ஒரு நாளோ வாங்கி குடுத்துருது
ம் நூறு அம்பதுக்கெல்லா குடுக்குறாங்க அங்க இங்கெல்லா நூறு அம்பதுக்கு குடுக்க மாட்டாங்க அதுக்கு இரநூறு ரூபா முன்னூறு ரூபா வைக்கணு நூறு ஐம்பதுக்கெல்லா கெடைக்கவே கெடைக்காது
ரொம்ப கிராமமா தோழி நீங்க இருக்கறது
கிராமம் இல்ல வட்டணோதா
சரி சரி தோழி ஆனா விலவாசி ஜாஸ்தியா இருக்குமோ
இந்த பக்கமே ஜாஸ்தி தா கிராமோல்லா எதுவு இல்ல பட்டணம் தா
பசங்க ஸ்கூல் போற பசங்களா பெரிய பசங்களா தோழி
பசங்க வர ரெண்டு பசங்க ப பெரிய பொண்ணு கல்யாணம் வச்சி குழந்த சின்ன பொண்ணு படிச்சிட்டு முடிச்சிட்டு இருக்கறாங்க இப்ப வேல தனு எம்சிஏ பச்சிருக்கிறாங்க பெரியவளா எம்சிஏ முடிச்சிற்காக ம் முடிச்சுட்டாங்க சின்னவங்களு எம் சி ஏ முட்ச்சுட்டாங் முடிச்சுட்டு எதோ வேலிக்கே தேடினிற்கிறாங் கேரியரு கட்டி கட்டி கேரியரே
வேலைக்குதா தோழி ரொம்ப கஷ்டமா இருக்கு கெடைக்க மாட்டேன்து கொஞ்ச
ஆமா வேலைக்குதா ரொம்ப கஷ்ட ஆயிட்டுருக்குது தேடின் இருக்குறோ ம் அது இப்போ இந்த ஏ ஐ வந்துட்டதுனால இன்னு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கா
ஆமா ஆமா
ம் கஷ்டோ ஆய்ட்டுருக்கு ம் எக்ஸ் பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்குதா வேல குடுக்குறோ அ புதுசா வரவங்களுக்கு வேல இல்ல அப்டின்றாங்க
ஆ அ ஒ ஓகே தோழி உங்களோட பேஸ் னது மிக்க மகிழ்ச்சி நேரம் இருந்தா திரும்ப இன்னொரு கால்ல பேஸ்லா தோழி
ஆ பண்ணுங்க நன்றி